ஆ ஓகே ஓகே சொல்லுங்க
நானு இப்ப எங்க ஊதுல ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் வந்து எப் டினா காலைல பிள்ளைங்க செவன் தேர்டிகெல்லா போவாங்க ஆனா டீச்சர்ஸ் அன்நேர வறாங்களா அப்படிங்கிறது தெரியல
உம்
ஆனா பிள்ளைங்க எல்லாரு போம்போது ஓ ஒ இந்த ஸ்கூல் எழுரைக்கு எல்லா பிள்ளைங்க ஸ்கூல் போதா பாக்க்ரவுண்ட்ல பே சறது அப்படிதா இருக்கு ஆனா அந்த ஏ
ஆனா அத என்கரேஜ் பண்றாங்க பாருங்களே அதுதா எனக்கு பயங்கர கோபமா வருது எப்படி இப்படி என கேரேஜ் பண்றாங்க ஐயோ ஸ்கூல் பரவாயில்லையே ஏரைக்கலா ஏழரைக்கெல்லா போன உடனே பிள்ளைங்க நல்லா படிச்சிருவாங்களா ஆ நைட்டு ஏழர மணி வரை வைக்கிறது
ஆனா என்ன பொறுத்தரைக்கு அது மென்டல் படி பார்த்தா படிக்காதுங்க ஒண்ணு பசிகள இருக்குங்க தூக்கத்துல இருக்குங்க
இல்லங்க நானே இந்த மார்னிங்ல வந்து டியூஷன் வப்பேன் பாத்துக்கங்க பிள்ளைகளுக்கு மானி் டியூஷன் வச்சுன்னா டென் டு டுவெல்ன்னு சொல்லிருவே
ஆமா வர்ரவே மாட்டாங்க வரவே மாட்டே எக்கா இப்பதா இப்பதாக்கா எந்த இப்பதாக்க எந்திரிச்சிருக்கோ இப்பதா சாப் ட்டு இருக்கோ அந்த ஒரு அர ம நேர முன்ன முக்காம நேர லேட்டா வருவா இங்க
ஆ அப்படி வந்தாலு அந்த லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி எல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிரிருவாயங்க சோ நா அதனால ஒன்னு சொல்ல மாட்டே லெவன் கிளாக் நா ஸ்கூலுக்கு போபோது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு பீரிய்ல்லா கொடுப்பாங்க பாத்தீங்களா ஸ்டடி வேற வைப்பாங்க எனக்கு அப்ப ஸ்டிலல்லா நா ஒண்ணுமே சொல்ல மாட்டே பிள்ளைகல ஏன்னா காலையில இருந்து அதுக்கு பாவ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸ்டடியில நாலு மணி நாலரைல இருந்து எ என்த்த அஞ்சு மணிவர அர ம நேரத்துல எண்ணத்த படிக்க போது அது ஒண்ணு படிக்காது பேசிக்கிட்டே இருக்கு நா ஒன்னு சொல்ல மாட்டே விட்டுருவே ஆ மிஸ் என்ன இங்க மிஸ்ன ஏல என்னத்தல்ல நீ படிக்க போற அப்படின்னா மிஸ்
அதே மாரி ஒரு நாலு மணி வரைக்கு ஸ்கூல் குள்ள பிள்ளைல இருக்க சொன்னா இருப்பாங்க அந்த ஆறு மணி வர ஏழு மணி இங்கா அதா சொல்றே இன்னொ எங்க ஸ்கூல் இந்த ஏரியா ஒரு லைன்ல ஒரு ஸ்கூல நா நைட்டு பிள்ளைங்க எட்டரைக்கு வருங்க கேட்டா அவங்களா கொஞ்ஜோ வந்து து லோவா படிக்கிற பிள்ளைங்க அவங்க ஆனா சத்தியமா அந்த லோவா படிக்கிற பிள்ளைங்கள இவிங்களே படிக்க வைக்கிறே படிக்க வைக்கிறேன்ற பேர்வழ்ல அந்த பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு மேலயே இன்ட்ரஸ்ட் இல்லாம ஆக்
உண்ம உண்மதாங்க அது இப்பவுமே ப இவிங்களுக்கெல்லா பாத்திங்னா மேக்சிமம் பாடெல்லா எடுக்கவே மாட்றாங்கங்க பாட எடுக்காம எனத்தையோ ரீட் பண்ணி படி படி படி படின் றாய்ங்க எங்க வீட்லல்லா பாப்பா வந்து என்ன இதுனா என்ன இதுனா என்னனு தெரிய மாட்டது நா கேப்ப உ ஸ்கூல என்னப்பா சொல்லி தராங்க அப்டிம்பே இதுக்கெலா அர்த்த தெரியாம படி படினா எப்பிடி உனக்கு புரியு அப்டினு கேப்பே என்னவோ சொல்றாங்க ஒண்ணுமே சொல்லி தர மாட்றாய்ங்கம்மா அப்டிங்குது அந்த படி படினு தா சொல்றாய்ங்க அதோட அர்த்த என்ன அத எப்பிடி படிக்கணுன்றத சொ
இப்ப நா ஒண்ணு காமர்ஸ் டிபார்ட்மென்ட்டு ஆனா எ ங்கிட்ட ஒரு பொண்ணு வந்து காமஸ் ரிலேட்டடா சொல்லுது உனக்கு எப் பிடி பாப்பா ஸ்கூல்ல வந்து காமர்ஸ் நடத்துவாங்க அப்படின் கேக்குறே அந்த பொண்ணு சொல்றா ஆ கிளாஸ்ல பெஞ்சு வைஸா உக்காந்துருக்கும் போது ஒரு பொண்ணு ஒரு பேரா வாசிக்குமா இல்லனா ஒரு பேஜ் வாசிக்கணுமா ஏனா அந்த பேஜ் முடிஞ்சொனே அவ்வளதானா அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் பொண்ணா இரு ஓகேப்பா இந்த பேஜ் வாசிக்கிற அதுல எடைல எக்ஸ்பிளனேஷனு உங்க மேம் குடுப்பாங்ளா இல்ல குடுக்க மாட்டாங்க
குடுத்தாதா
இது வந்து ரீடிங் கெபாசிட்டிக்குரியது
ம்
இது எதோ எல் கே ஜி யு கே ஜி ல இந்த ஒவ்வொண்ணா சரி பிள்ளைங்க வாசிச்சு பழகட்டும்ப்பா அப்படின்ன மாரி இருக்கு இது
எல் கே ஜி யு கே ஜி ஒண்ணு சொல்ல தெர மாட் றாங்க ஏ பி சி டி தேர்ட் ஸ்டாண்டர்ல வந்து உக்காந்துருக்கு ஏ பி சி டி தெரில பாத்துக்கங்க
ஐயயோ இங்க என்ட்ட வர டியூஷன் பிள்ளைங்களா மேக் மேக்சிமலா அப்பிடிதா இருக்காங்க
இன்னைக்கு லீவ் எனக்கெலா நேத்திக்கு பேசாம டியூஷன் நிப்பாட்டிர்லாமான் கூட எனக்கு தோணிருச்சு பாத்துக்கங்க ஸ்கூல்
மேட எனக்கு எப்ப தெரியுமா தோணுச்சு ஸ்கூல் தெறந்தற ரெண்டா நாள்ல தோணிருச்சு இது ஐயயோ என்ன எல்லாத்தையும் எங்கி ட்ட போன வருஷ வந்த பிள்ளைங்க தா அப்டியேதா வந்ருக்காங்க அப்படிலா ரொம்ப இது பண்ண மடில ஆனா எங்கிட் ட விழுந்து விழுந்து படிச்ச பொண்ணுதா நல்லாதா படிக்கற பொண்ணு ஆனா இந்த ரெண்டு மாச லீவுல சுத்தமா மறந்துட்டாமா அத்தன தடவ என்ட்ட ஏ பி சி டி எழுதி காமிச்சிருப்பா அத்தன தடவ அ ஆ எழுதி காமிச்ருப்பா அத்தனைக்கு அவதா கிளாஸ் ஃபர்ஸ்டா இருந்த பொண்ணு ஆனுவல் டேல மெடல் வாங்ன பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டடு போனது எல்லா உ என்ன சொன்னிங்க என்னடா பாப்பு அழுகுறா எழுதுறதுக்கு அப்புடி அழுகறது
ம்
எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆச்சு நா உடனே அவங்க பேரன்ஸ் கால் பண்ணி இந்த மார் ரொம்ப இது பண்றா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டு அவ எழுதுறதுக்கு நீயு எதுவு சொல்ல வேனா நானு எதுவு சொல்லல அவள கொஞ்ச நீயே சமாதானப்படுத்தி அனுப்பி உடு ஏனா நம்ம கை வெக்கவு முடியாது அந்த குட்டி பிள்ளைய
ஒட்டிங்ல போயினா இல்ல இன்னோனு என்னனா செல்ல வீட்ல செல்லு குடுத்து குடுத்து குடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த படிப்பே ஆர்வமில்லாம செல்ல பாக்கறது செல்லுல வெளையாடறது
பேரன்ஸ்ட நா சொல்லிருந்தே சம்மர் கிளாஸ் வச்சிருக்கே ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு ரீடிங் கெபாசிட்டிக்கு இருக்கு நீ உ பிள்ளைய அனுப்புனா இத விட இன்னொ கொஞ்ச டேலண்ட்டா மாறு
ஏங்க அனுப்பவே மாட்டாங்க நானும் சம்மர் கிளாஸ்லா வச்சிருக்கே வச்சு நறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நா குடுப்பே பாத்துக்கங்க நானு சொல்வ டியூஷன்கு வர டிக்கட் எல்லா சொல்லுவே எதுலயாது லோவா இருக்கியா நீங்க லோவா இருக்கறனால நீ வந்து எப்பிடியாது அவனுக்கு வந்து டச் இருந்துகிட்டே தா இருக்கணு சம்மர் க்ளாஸ் வெச்சிருக்கேப்பா அனுப்புப்பா அப்டீன்னா தூங்கீற்றாங்க தூங்கீறாங்கப்பா நாங்க என்ன பண் றது அப்டீன்றாங்க பாத்துக்குங்க தூக்கோதா உனக்கு முக்கியமா பிள்ளைங்களோட இதுவா முக்கியமா ப்பா பத்து மணிக்குதான்ப்பா சம்மர் கிளாஸு அப்டீனாலோ
ஐயோ நா பத்தர பதனோரு மணி கூட சொல்லிருக்க அப்புடியு வரமாட்டாய்ங்க சரி நா என்ன சொன்னேன்ன ஏன்டயோ குட்டி பிள்ளைங்க இருக்காங் க நானோ அதுகள எழுப்பி கெளப்பி ஒக்கார வெக்கணோ சோ நா லெவனோ க்ளாக் டூ ஒரு ட்டுவல் தர்ட்டி வரைக்கு இருக்கட்டோ ஒரு மண்ரோ ஒன்றர மண்ரோ கூட வரட்டோ நானு அந்த எக்ஸாம் டையத்தலயே சொல்லிடுவ அவுங்க பேரன்ட்ஸ்ட்ட கூப் ட்டு எப்பா உ பிள்ள இப்டி இருக்கு மாசிக்க தெரியல எழுத தெர்ல கொஞ்சோ நீங்க வந்து இந்த லீவ்ல கொஞ்சோ மெனக்கட்டீங்கனா கொஞ்சோ அவளோ ஃப்ரீயா பழகுவா
ம் ம் இல்லங்க நம்மலா சொன்னே என்ன சொன்னாலோ கேட் க மாட்டாங்கங்க அதலா
ஆனா அப்புறோ அப்புறன்னா நம்மள டார்கெட் பண்றாய்ங்க ஆனா இன்னோ சொல்லவா நா ட்யூஷன் எடுத்துந்தா நா வந்து இது மூணாவது வர்ஷோ ட்யூஷன் எடுக்குற இந்த மூணு வருஷத்துல ஒரு நறைய தெரிஞ்சிக்கிட்டே என்ன பிள்ள தப்பு பண்ணாலோ ட்யூஷன் மிஸ்ஸதா கார்னர் பண்றாய்ங்க
ஆ அதா நா படிக்கலனா நா தா சொல்லிட்டே ஒரு தடவேயெல்லா நீங்க வந்து ஜஸ்டு இங்க விடுறது வந்து ஒரு டூ ஹார்ஸ்தா விடுறீங்கீங்க ட்ட டூ ஆர்ஸ்ல வந்து உங்க உ உ டைரில குடுக்கிற ஹோம் ஒர்க்கு அத்தா என்னால வந்து எழுத வைக்க முடியு படிக்க வைக்க முடியு அது உங்க பிள்ள இருக்க கெப்பாசிட்டிக்கு ஸ்கூல்ல நாள் ஃபுல்லா இருக்குறாங்க ஏ பி சி டீ லா அந்த டீச்சர்ஸ் சொல்லித்தர்த எல்லாமே அந்த டீச்சர்ஸ் சொல்லிதரதுதா அவுங்குளுக்கு தெரியோ நா வந்து டைரி ஹோம் ஒர்க் ஒரு நாளைக்கு நாலு ஹோம் ஒர்க்னா எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது இது மட்டுந்தா என்னால முடியு ஓ நீங்க வந்து ரெண்டு மண் நேரோ வுட்டுட்டு என்னய வந்து போனதரவலா நா ட்வல்துங்க ட்வல்த்து வந்து மார்க்கு கம்மினு வந்து ஸ்கூல்ல கேட் டாங்களா ஸ்கூல்ல கேட்டா ஸ்கூல்ல இவுங்கதா போய் கேக்கணோ அதா சொன்னே நானு ஏங்க மார்க்கு கம்மினு நீங்க தாங்க போய் கேக்கணோ ஏ எ பிள்ள மார்க்கு கம்மியா ஆச் சி ஏ இப்புடி ஆச்சுனு சொல்ட்டு நீங்க தாங்க அவுங்கள கேக்கணோ அத விட்டுட்டு நீங்க அங்க அவுங்க உங்கள அத கேட்டாங்கனு நீங்க என்னய கேக்குறீங்க பாருங்களா அதா பெரிய விஷயோ அப்டீனு
ஏன்ட்ட ஒரு பேரன்ட்ஸு எப்டி தெரியுமா கேட்டாங்க அ ஒரு ஃப்ஃப்து படிக்கிற பைய மொத தடவ மொத டூஷன்ல வந்து ஜாயின் பண்ண புதுசுல கொஞ்சோ அவன படிக்க வச்சு தேத்தியாச்சு அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ட்டாங்கன்னா எனக்கு அங்க ஃபங்க்ஷன் இங்க ஃபங்க்ஷனு எ பிள்ளைக்கு ஒடம்பு முடியாம போயிடுச்சு இப்புடி ஆயிருச்சு அப்புடினு சொல்லிட்டு பாதி நாள் டியூஷன் பக்கமே அனுப்பல ஓகே அந்த ப அந்த சம் அந்த டெஸ்ட்டு போசனப்ப கம்மியாயிட்டா அப்ப டெஸ்ட் போர்ஷன் போ கம்மியானதுக்கு காரணோ வந்து அந்த பைய படிக்கவே இல்ல அதுக்கு காரணோ பே அ ஸ்கூலு கெடையாது நானு கெடையாது ஆஸ்ய பேரன்ட் அவுங்கதா ஏங்கிட்ட வந்து ஏன்ட்ட வந்து கேக்குறாங்க ஏப்பா நா இந்த மாரி ஏ பிள்ள போனவட்டோ வந்து எல்லாலுமே அபோவ் எயிட்டி எடுத்துருந்துச்சு இந்தவட்டோ அதுல அப்புடியே ஆஃப் ஃபா எடுத்திருக்கு நீ என்னப்பா ட்யூஷன் எடுக்குறனு கேட்டாங்க எங்க உண்மையா நானு அ ட்டனஸ்ஸு போட்டுருப்பா எடுத்து காம்ச்ச உங்க பிள்ள எத்தன நாள் என்ட்டு வந்திருக்கு முப்பது நாள்ல பதினஞ்சு நாள் கூட உருப்புடியா வரல இதுல எப்புடி உம் பிள்ளய நா படிக்க வெச்சிருப்பே
ம்
ஸ்கூல்ல என்ன நடந்திருக்குனாவுது தெரியுமா அதுக்கு ஃபேர் நோட் டு எழுத வெச்சு ஹோம் ஒர்க்கையு எழுத வெச்சு
இல்ல ரெண்டு மணி நேரத்துல பிள்ளைங்க வந்து என்னங்க பண்ண முடியு நம்மகிட்ட வந்து
ஸ்கூல்ல வந்து லீவ் போ ஸ்கூல்லயு கேட்க மாட்டறாங்களா ஏ பதினஞ்சி நாள் லீ்வ் போட்டப்பலே ஸ்கூல்ல கேக்ல நீங்க கேக்றீங்க ஏ புள்ள லீவ் போட்ருக்குன்னு அப்டிங்கிற அது ஆமா நீங்க இப்ப என்னய தானப்பா கேள்வி கேக்குற படிக்கிலேன்னு
இல்ல அதுதா பேரன்ஸுக்கு எப்டி மனசு வருதுன்னு தெரியல நாலு ஃபுல்லா இருக்குறோவங்கள விட்டுட்டு இந்த ரெண்டு மணி நேரத்துல நம்மகிட்ட வந்துற
த நெனக்கிறாங்கப்பா
ரெண்டு மண் நேர வந்து உக்காரு நானா சொல்லி உட்ருவே ரெண்டு மண் நேர
ஆ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்தா நம்மளே வாங்குறோ அது ரெகுலரா வர பிள்ளைங்கட்டல்லா நம்மோ ஒரு பத்து ரூபா கூட ஏத்துனா கூட என்னப்பா போனட்ட இவ்வளதா சொன்னே இந்த வட்ட ஒரு இவ்வளோ கூட சொல்ட்ட எவ் ஒண்ணு இல்ல ஜஸ்ட் ஒரு பத்து ருபாதா சொல்லிருப்போ
ம் ம் எனக்குலா நெறையா எத்தன ஆயிரக்கணக்குல எனக்கெலா குடுக்காம இருக்காங்க நீங்க வேற எனக்கெலா அப்டி ஆயிரக்கணக்குல குடுக்காம இருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் வர குடுக்க வேண்டியது இருக்கு பாத்
அல்ல வேலைக்கு நம்மகிட்ட அப்படிலா நானு இருக் க மாட்டே ஓரளவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்ச கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்காங் நமக்கே தெரியு
ஆ அது வந்து நான் நெறைய விட்ருக்கேங்க அப்படி ஏனா நா ஸ்கூல்ல வேல பாக்கம் போது அவுங்க பேரண்ட்ஸ்லா நம்ம வீட்ல வந்து அழுகும் போது எங்க வீட்டுக்காரரே சொல்லுவாரு அதுக்கெல்லா டியூஷன் ஃபீஸ் வாங்காதப்பா பாவ விட்ரு அப்டின்ட்ருவாரு
நா வந்து இந்த ஊருக்கு புதுசு இவர் வந்து எங்க வீட்டுக்கார் வந்து ஆம்பத்துல இருந்து இங்க இருக்கிறவங்க அதனால எல்லார் ஃபேமிலிய பத்தியு கொஞ்ச கொஞ்ச இவர்க்கெல்லா தெரியு இவுங்களா ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்படுற ஃபேமிலி இவங்ககிட்ட எல்லா ரொம்ப ஃபீஸ் சொல்லாத ஏய் நா சொல்ற ஃபீஸே கம்மி தான்டா இதுக் கு மேல எப்பறா சொல்றது ஒரு தடவ ஒரு ஃபேமிலி இப்டிதா சொல்லிட்டு போய்ட்டாங்க இல்லப்பா எங்களால ஃபீஸ் குடுக்கவே இல்லக்கா நானு ஃபோன் பண்ட்டே இருக்க எடுக்கவே இல்ல அப்பற அவங்களா ஒரு நாள் வர்றாங்க அழுதுகிட்டே வந்து ருபாய் குடுக்காங்க அப்டி ருபாய் நம்ம வாங்க முடியுமா
ஐயயோ அது நமக்குதா இது அழுது இல்லாத பஞ்ச பாட்டு பாடி என்னென்ன பண்ணுப்ப
அப்பான் நா சொல்ட்ட எக்கா பரவால்ல உங்க நீங்க உங்க பிள்ளைக்கி நீங்க குடுக்க வேண்டிய காசு எனக்கு வந்து இப்ப வீடு தேடி வந்து குடுத்தது குடுக்கணுன்னு நெனச்சீங்கள அதுவே எனக்கு போதும் எனக்கு இந்த ஃபீஸ் அமௌண்ட்டு வேணா அத் து இவ்ளோ தூரோ நீங்க அழுகுறதுக்கு பரவால்ல பிள்ளைளுக்கு ஏதாவது என் சார்புல கூட நீங்க வாங்கி குடுத்துக்கோங்க
ம்
அய்யோ இல்லப்பா இல்லப்பா நாங்க அப்றோ என் வீட்டுக்காரு இல்லக்காங்க நீங்க இருக்கட்டும் பரவால்ல கொண்டும்
இல்ல அதுனாலதா நா லா இப்ப என்னா பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங்லே ஃபீஸ் குட் துருங்கன்றே பத்தாங் தேதிக்குள்ளே குடுத்துருங்க அதுத்தே அப்புடித்தே இருக்குது டே இப்ப எல்லா இந்த இப்ப பத்தாந் தேதி வரையும் சொல்லிருக்கே என்னி மூணே மூணு பேருதயும் குடுத்துருக்குறாயிங்க இன்னைக்கு யாரும் குடுக்கல ந நானும் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டுட்ருக்கே அத யாரு கண்டுக்க
என்ன பண் இன் இத நான் நெனைச்சிருக்கேன் இந்த ஜூன் மாசத்துக்குள்ள வர்ற பத்து பிள்ளைகளும் குடுத்தா போதும்
ஆ
இந்த மந்து குள்ளே குள்ள இந்த மந்து குள்ள குடுத்தா போதுன்ற மாரி வந்துடே நமக்கு ஒரு தெரியுல்ல ஒரு டொண்டிக்கப் அப்புறோன்னா அந்த பேரண்ட்ஸ்ட ஞாப்படுது எக்கா இந்தப் இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஃபீஸ் குடுங்க ரெண்டு நாள்ல ஃபீஸ் குடுங்க கேக்கணும் அப்டின்னு ஞாப்படுத்தணும் ஜெய் இதுல என்ன ஆயிட்ச்சுன்னா போனவட்டோம் முன்னாடி நான் ஃபீஸ் வாங்குனனால அ கடை சில இடிக்கிது
ஆ
லாஸ்ட் அவங்க எக்ஸா டையத்துல அந்த பதினஞ்சு நாள் தான வர்றாங்க க
ஆ
ஆ எண்ட ஒரு பேரன்ஸ் கேக்குறாங்க என்னன்னா பதினஞ்சு நாள் தா அனுப்பியிருக்கே போ நீங்க எப்பமே ஸ்டார்ட்டிங்ல தான ப்பீஸ் வாங்குறீங்க அப்ப இன்னு பதினஞ்சு நாளைக்கு இன்னு டியூஷன் இல்லையா
உம் நாலா கம்மி பண்ணிருவே ஆபா கம்மி பண்ணிருவே இந்த தடவல்ல அப்படிதா பண்ணிட்டே குடுக்குற பீஸ்ல பாதி கூட போது பதினஞ்சு நாளைக்கு இல் கேள்வி கே பங்கிப்பறத்தே கேள்வி கேட்பா இங்க ஆனா டியூஷன் வந்து நா எடுக்கறே முப்பதாம் தேதி வர எடுக்கறே உ நீ வா அசைன்மெண்ட் எல்லா கொடுக்குறோ ஆ
முப்பதாம் தேதி வரைக்கும் டியூசன் இருக்கு நீ வரலன்னா நா ஒண்ணு பண்ண முடியா நா நா என்ன எந்த வேலையு என்ன கமிட்மெண்ட் நா வ வச்சக்காம தான உங்களுக்கு கலாஸ் உக்காந்துருக்கே
இல்ல அதெல்லா யோசிக்க மாட்டறாங்க ஆனா சில பேர் இருக்காங்க இந்த இப்பல்லா டியூஷன் எடுக்கலன்னு சொல்லு போது அய்யயோ நாங்கல்லா உங்கள நம்பிதா இருக்கிறோ நீங்க வாட்டுல எப்படி எல்லா மனசு மாறி எடுக்காம விடறாதீங்க
அ ஆனா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்காங்க அக்கா பிளீஸ்கா விட்டு தா அக்கா எ பிள்ள ஓண்ட மட்டு தா கா கே உன்னைய பார்த்தா தா பயப்படுது அப்படிங்கிறேன் க் க
க்கட்டு இருக்கு எனக்கு இங்க வரணும்னாவே ஜாலியாவு இருப்பாங்க